ஹலோ
ஹலோ
வணக்கங்க
அ வணக்கம் தோழரே
வணக்கம் தோழி நல்லா இருக்கியளா
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க வணக்கோ வணக்கொ வணக்கொ வணக்கொ தோழி வணக்கொ
தோழரே வணக்
வணக்க வணக்கொ பேசுங்க காதுல உழுது பேசுங்க சொல்லுங்க கேக்குதா இல்லையா ஹலோ
தோழரே வணக்கம்
காது ஆ கேக் கேக்குது சொல்லுங்க பேசுங்க நீங்க கேக்குறது எனக்கு பேசுது எனக்கே ஆ
ந ந நலமா இருக்கிறீங்களா
நலொ நலொ நலம் நலம் நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டு்ல நல்லா இருக்காங்களா அ சாப்டாச்சு நைட் டிஃபன்தா ம்
என்ன சாப்பாடு
இரவு இட்லி இட்லி உணவு
அ அ
ம் நீங்க சாப்டீங்களா
ஆ நா சாப்ட தோழா
சேரி சேரி நல்லது நல்லது வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா குடும்பத்தில அனைவரும்
எல்லாரும் நலம்
ம்
ம் ம் சொல்லுங்க தோழரே கால சொல்லுங்க என்ன விஷயோ